ஆ கேக்குதுங்க ம் அ வணக்கந் தோழி அ ம்
சென்ற அழைப்புல நம்ம பேசுனோல்ல
ஆமாங்க அது கண்டேக்க ஆவ் பேசலாங்
அப்புறந் தோழி அ த தலைக்கி முடியெல்லா ரொம்ப கொட்டுதுங்க அதுக்கு எதாது து உங்குளுக் தெரிஞ்சா சொல்றீங்ளா
நானும் பசங்குளுக் இப்பதா இது பண்ணி குடுத்தேங்க கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து வாங்கிட்டு வந்து ஒரு கால் கிலோ வாங்கிட்டு வந்து ஆ ம் பா பாதாம் பிஸ்தா முந்திரி அப்புற சீட்ஸு ஒ ரெண்டு ஏலக்கா இதெல்லா ம் வறுத்து அ எல்லாமே வறுத்துட்டு க கொ ஜார வெச்சிட்டு மிக்சில பொடி பண்ணிட்டு வெல்லம் போட்டு குடுத்ருக்கே ஒரு ரெண்டு வாரமா சின்னவ சாப்ட்டுட்டுந்தா இப்ப கொஞ்சோ கண்ட்ரோல் ஆயிருக்கு முடி கொட்றது அப்டின் சொல்லிருக்கா பெரிவிளுக்கும் ப ப்ப ரெடி பண்ணி பாக்ஸ்ல போட்டு குடுத்தம்ச்சிருக்கே ஒரு இருவது லட்டு குடுத்தம்ச்சிரு அ தெனோ சாப்டு திருப்பி ரிட்டன் வருமோது எ ட்ருக்கு ஓவ
ஓ அது வந்து எப்டின்னா லட்டு மாரி பிடிச்சிருவீங்ளா
ச்சர்றது வெல்லம் போட்றோல்ல வெல்லம் போ போட்டு கொஞ்சோ இனிப்புக்கொசறே வெள்ளம் போட்றோ
ம் அது வந்து அன் மிக்சில அரைக்கும் போதே வெள்ளம் போட்ருவிங்ளோ
அறைக்கிணு உளுந்து வறுத்துட்டு உளுந்து தனியா அரச்சிக்னு அந்த நட்சுங்கல்லா வந்து வறுத்துட்டு அது கொஞ்சோ அ அ பொடி பண்ணிகிணு பொடி பண்ணிட்டு வெள்ளத்த கேரட் துருவுரோல அதுல அ வெள்ளத்த துருவி ட்டு அம் எல்லாத்யு மிக்ஸ் பண்ணி நெய்யி ஊத்தி லட் லட்டு மாரி குட்டி குட்டி லட்டா
ஓ செரிங்க தோழி இல்ல எனக்கு எப்டின்னா ரொம்பா முடி கொட் ங்க நடு வாகு இருக்குல்ல தலைல அந்த வாகு வந்து நா மின்னேல்லா நார் ம்லா இருக்கு சின்னதா இருக்கு இப்பெல்லா ரொம்ப பெருசா இருக் க்கு நார்ம்லா பாத்தாலே தெர்ரியு உள்ள மண்டையே தெரியுதுங்க முடியே தெரில முடியெல்லா கொட்னவு உள்ளம் நடுல இருக்கிற மண்டையே தெரிது எனக்கு
நா அப்பப்போ இது கூடு பண்ணுவே வெந்தியத்த ஊற வெச்ட்டு அந்த தண்ணிய ஸ்ப்ரே பண்ணுவ ஸ்ப்ரே பண்ணி தலைய அழச்சோ சொல்லுவ அப்புடி இல்லேனா ஒரு நாளிக் சின்னவெங்காயத்த போட்டு அரச்சு அந்த தண்ணி இது பண்ணுவோ எதாவ்து பண்ணிட்ரு இருக் வீட்லே இவுங்க இருந்தாங்னா அ ஆனா கோல்டாகு கொஞ்சோ நம்போ பாத்து அந்த வெயில் டைம்ல செஞ்சிட்டு
ஓ சேர் சேஅ இல்ல இல்ல நீங்க சொன்ன மாரி நீங்க அத தலைல தடவுனா கூட தலையோட வெ அப்டி வந்துரு குளிச்சொம்னா டக்குனு வெய் வெளி வந்துரு நீங்க சொன்ன மாரி சாப் ட்ற அந்த லட்டூ சொன்னீங்ளே எப் டே சமச்சு சாப்புண்ணு அது சாப்ட்டா கூடோ ஒடம்பு க்கு நல்லது ப்ளஸ்
ஆமா எலும்பு அ எலும்புக்கு நல்லது இல்ல
ம் ஆமா ஆமா அந்த இது என்ன சொல்லுவாங்க பேக் பெயின் ஆ இடுப்பு வலி
அ இடுப்புவலிக்கு அ நல்லது அ அதே நம்ம ஆல்டர்னேட்டிவ் இதே ஐட்டம் போட்டு நம்போ இப்போ முருங்க எலைய வந்து அதுக்கு உ உப்பு தண்ணீல வேக வச்சுட்டு அத நல்லா வந்து காய வச்சுட்டு ட்ரை பண்ணி அதையும் கொஞ்சம் இந்த மாதிரியே பண்ணலாம் லட்டு மாதிரி பண்ண புடிச்சு சாப்பிடலாம்
ஓ உங்கிட்ட ந நிறைய கத் கத்துக்கணும் போல இந்த மாதிரி விஷயல்லாம் சீறிசாங்க எனக்கு எப்படின்னா எனக்கு சத்துக்கு சத் ப்ப ஆது வே ப்ளஸ் ஆஹ என்னோடப் பிரச்சனையும் சரியாகுதுல்ல இப்ப எ மா இதலா சாப்ட்டா அதனாலயே முடி கொட்டுது இப்ப நீங்க சொல்றது பார்த்தா உடம்புக்கு நல்லது இப்ப என்னோட குழந்தைக்கு கொடுக்கலா அது
ஆஹ் பசங்களுக்கு குடுக்கலாம் அவங்களுக்கு இப்பந்தே பழக்கிட்டீங்கன்னாங்க வந்துஹ அது மாமலா எடுத்துக்கனாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுனால ஆரோக்கியமாவே இருப்பாங்க அதான் என் தங்கச்சிக்கு சொன்னா எனக்கு ட்ரை பண்ண இது டைம் கடைக்கல நீவேனுனா செஞ்சி கொடு நா வாங்கி கிற
ஆஹ் எங்க வீட்லயும் இப்படி ஒரு கேசு இருக்குதுங்க எப்ப பார்த்தாலும் நம்ம எதான் சொல்லுவோங்க ஏதாவது இப்ப நம்ம யார்கிட்டையோ கேட்டோம் போ இல்ல நம்ம யூடியூப் பார்த்தோ செஞ்ச நான் சாப்பிட்டு பாத்துட்டு நல்லா இருக்கு க நீ இது மாரி செஞ்சு சாப்புடு உடம்புக் நல்லது சொன்னோம்னா நீ செஞ்சு எனக்கு அம்ச்சு விடு வீட்டு ஊருக்கு வருவல அப்ப குடுத்து விடு அத மாரி நம்ம நம்ம செஞ்ச அவங்களுக்கு தரணும் அவங்க அழகா வேலையே செ செய்யாம
ஆமா அவ்வளோ இது பண்ணுவா எல்லாத்துக்கும் க்குமே யாராவது செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுக்கறேன் இங்க பசங்க கிட்டே கூட எதுனா உ எங்கன போனா டிரெஸ்ு நீயே எடுத்துட்டு வந்துேன் நான் அளவு சொல்றேன் கலர் சொல்றேன் எத்து வன்றி அடின்னுவஹ் சொல்லிட்டு இருப்பாங்க சித்தி நம்மளே வே வேலை வாங்குதுும்மா அப்படி
ஆனா சரமான முக்கமா எ அப்படினா அஹ் மீ பே செண்டாவது பிள்ளைங்க தான் விவரமா இருக்குங்க உங்க வீட்டுல அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு நீங்களே செய்ய நீ பண்ண உங்க உங்க இது மாதிரி பண்றாங்க ஆனா எங்க செய்ல எப்படின்னா ரெண்டாவது பிள்ளைங்கணா அவ்ளவு விவரம் எனக்கு தேவைைனா நான் பண்ணிப்பன் உனக்கு தேவைவனா நீ தான் பண்ணணும் நான் எதுவும் செய்ய மாட்டேன் த நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அட வீட்டு வேலை செய்யறதுக்குமே பாருங்க பெரியவங்கதான் கஷ்டப்பட்டு பெரிய பிள்ளையா இருக்குங்கள மொத பொண்ணு அந்த பொண்ணு தான் நான் கஷ்டப்பட்டு டு எல்லாம் வேலையும் இ எல்லாம் செய்யுங்க இந்த சின்ன பிள்ள ஏதாவது ஒரு சாக்கு போக்கு கதை சொல்லி அங்க போறேன் எங்க போறன் படிக்கணும் எனக்குஹ எழுதணும் அப்படி வேலை சொல்லும்போதுதான் அவங்களுக்கு அந்த வேலையெல்லாம் தோணும்
ஹம் நான் கூட திருவள்ள ரெண்டு நாளைக்கு முன்னாடி முடிஞ்சது அம்மாாவீட்டு இலலை ஏ நானேதான் சமைக்க சமையலலை பாத்தக்க எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் அம்மா வந்து வந்து படு வந்து படு அப்புறம் செஞ்சுிக்கலாம் அப்படின்னுங்க எப்படி இருந்தாலும் நான் தான் செய்ய வைப்பீங்க எனக்கு இப்ப தோணுச்சு செய்யணும்னு செஞ்ச தோ செஞ்சாது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் வேலை
ஆமா
ஆஹ் சரி நானே பாத்துறதெல்லாம் கழ காய வச்சுட்டுும் அப்புறம் போய் படிடுத்தம் பதினோரு மணி ஏன்னா காலையில எழுந்து திடீர்னு மீது தாரு வா வரலையா என்ன்னும் வீட்டு நின்னாருன்னா கிளம்பிடணும்ல்ல அப்ப அந்த வேலையை டர் குட்டியா விட்டு போனா பசைப்படுவாங்களேன்னு அதனாலந்து எனக்கு க்கனவே இதான் செய்யணும்ான் இல்ல என் வேலைய நான் செஞ்சுட்டு யார் செய்யறாங்களோ இல்லையோ அந்த மாதிரி மைண்ட செட் எனன்னைக்கு எப்பயுமே இவங்க செய்யணும் அவங்க செய்யணும் சிக்க மாட்டே
அதெல்லா பரவாலங்க நீங்க பரவால்ல எப்பிடின்னா ஒரு சில பேர் எப்பிடின்னா மாமியார் வீட்ல இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்வாங்க ஏன்னா மாமியா திட்டுவாங்க புருசன் பேசுவாங்க ட்டே இதே அம்மா வீட்டு போனா ஒரு வேளையும் செய்யறது இல்ல
அவ சின்னவ அப்டி சொல்வே நா ரெஸ்ட் எடுக்கதா வந்தே அப்டின்னே சொல்லிட்ருப்பா சேரி எடுத்துனு எடுத்துனு போ அப்ப அம்மா எந் த வீட்ல போய் ரெஸ்ட் எடுப்பாங்க அது யோசிக்கணு இல்லே பசங்கோ ஆ அப்டினா அம்மா கொஞ்ச சின்ன பொண்ணு கடைசி பொண்ணு வந்து செரி குடு நானே செஞ்சுக்கிறேன்னுவாங்க ஆனா எனக்கு மனசு கேக்காது செரி அம்மாவு வயிசாயிச் அவுங் செய்றாங்களேன்னு நானே செஞ்சிருவே எ கூட பொறக்கறது ஒரு நாளு அவங்ககிட்ட என்ன சண்ட புடிச்சு
ஆமா அன்னைக்கு ஒரு நாள்தா நீங்க ரெண்டு பேரு ஒரே வீ ட்ல இருக்க போறிங்க இல்லைனா ஆளுக்கு ஒவ்வொரு வீட்ல இருக்க
அ அ அதனால யார்கிட்டயு ச சண்ட புடிக்க மாட்ட எனக்கு புடிக்கலனா நா சைலன்ட் ஆயிருவ அவங்க பேசற விஷய எதுனா ஆ எனக்கு கஷ்டத்த குடுத்துதுனா அதுக்கப்புற நானே சரியாயி பேச ஆரம்பிச்சிருவ
ஆனா இத்தா நல்ல விஷயங்க இப்ப எங்க வீட்லயுமேங்க இப்ப எங்க வீட்ல பக்கத்துல இது மாரி சண்ட கிண்ட ஏதாவது வந்துச்சுன்னா சண்டேன்னு கூட இழுக்குல யார்டாத் பேசல புடிக்கில அவங்கிட்ட புடிக்ல அப்டின்னா ய் எங்க அம்மாவும் சேரி எங்க அப்பாவும் சேரி இல்ல எங்க வீட்ல இருக்குற எல்லாருமே அப்டிதா பேச மாட் நாங்க பாட்டுக்கு நாங்க இருப்போம் அவங்க பாட்டுக்கு அவங்க இருப்பாங்க ஆ அந்த அந்த மன ஸ் தாமா இருக்குங்குல்ல அந்த மாரியே சரியானதுக்கப் ப்புறோ அவிங்களாவே கூப்ட்டு பேசுவாங்க இல்ல நாங்களாவே கூப்ட்டு பேசுவோம்
ஆமா அப்பதான் அந்த இடத்துல பிரச்சன அதிகமாகாது
ஆமாங்க சண்டையில எந்த எந்த வார்த்தையும் விட மாட்டோ எந்த ஒரு பேச்சும் பேச மாட்டோ எதுவுமே பண்ண மாட்டே நீ அவங்க சம்பாரிச்ச அவங்க அவைங்க வேலைக்கு போறாங்க வீட்டு போறாங்க அந்த மாரி இருப்பாங்க நாங்களும் எங்க வேலையை பாத்துட்டு எங்க வீட்டுக்கு வர்ரது இந்த மாரி இருக்கும் பேசுறதுல பேசாம இருப்போம் ப்ப அப்புறோ எங்களுக்காத் உள்ள அது மாரி பேசுணும் அப்பிடின்னு அந்த டைம்ல நாங்களும் கூப்புட்டு பேசுவோம் அவேங்களும் பேசுவாங்க சொல்ல போனா சண்ட இல்ல ஆனா பேச மாட்டோ அந்த மாரி கணக்கு ஓடு
அ என்ன மாதிரி இருக்குறீங்க நீங்களு
ம் இல்ல இது தான் நல்லது நாளை யாருமே எப்டின்னா கஷ்டப்படுத்தாம துன்புறுத்தாம நம்ம வாட்டுக்கு நம்ம இருக்கோ
டக்குனு பேசிட்டோனா அது அதுக்கப்புறமா அந்த அந்த விஷயத்த இது பண்ணவும் முடியாது
ஆ ஆமாங்க
அதுனால அது எனக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த மாதிரி பழக்கம் பண்ணி க்கிற நானு
இல்ல நான் நா வந்து எப்டின்னா பேசிருவே யாராவது பேசுனாங்கன்னா அவுங்குளுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிருவேன் பேசிருவேன் ஆனா பேசிட்டு ஒரு சொ டைம் யோசுச்ச இப்டில்லாம் பேசக்கூடாது இப்டி பண் கூடாது அடின்னு யோசுச் திருப்பி அவுங்குள்ட பேசும்போது நம்ம அவைங்களுக்கு தோணுதேனு எனக்கு தோணு இப்படியல்லா பேசி அங்க என்ன நினைச்சு இருப்பாங்கப்ப இப்படி நடந்திருப்பாங்க அது அதுல்லா நான் இது நா யோசச்சு யோசச்சுதான் இப்ப நான் இந்த மாரி இருக்கே ஏனா நமக்கு புடிக்கல அப்படின்னா பேசோ கூடாது நமக்கு எப்ப தோணுதோ அப்படின்னா பேசலா ஆனா அவங்க பேச போதும் அவருக்கு மரியாதை கொடு நமே நம்ம என்ன தான் கோமாயிருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை கொடு நம்ம பேசணும் அந்த மாரி இப்பதான் நான் மாறி இருக்கேன்
நல்ல மாற்றம் அது நிறைய பேருக்கு கஷ்டத்த கொடுக்காதுல அ ஆஹ் ஆஹ நான் ஒரு சில டைம்ல யாருன்னா என்ன எங்க வீட்ல கூட அவர் எதுனா சொன்னாார்ன்னா எனக்கு அதுக்கு ரிட்டர்ன் பேச டக்குன்னு வராது ஏன் சின்ன பொண்ணு பேசுவா அவரு சொல்லுவாரு ஏயன் உங்க அம்மா நீ வாயான்னு வா ண்டு வாரே ‌அதுக்கு அவ சொல்லுவா அம்மாக்கு டக்குன்னு யோசிக்க வராது கொஞ்சோ நேரோ கழிச்சு தா அதுக்கு ஆன்சர தேடூ அதனால இந்த அம்மாவ பத்தி நா பேசுறேன்னுவா நா சொல்வே நீ பேசாத வி ட்ரீன்னா கூட அ நீ கம்முன்னு இருமா ஆ அப்பா கிட்ட கூட நீ பேசு இல்லைனா எப்டி
ஆனா உண்மதாங் மா எப்டின்னா ஆ வாயில் டு வாய் இருக்குற பிள்ள எங்க போனாலும் பொழச்சு க்கோன் சொல்லுவாங்கல்ல அதுதா அதுதாங் கரெக்ட்டு சொல்லப்போனா நமக் வாய் இருக்கு நம்ம நல்லா பேசுறோ அப்டின்னா அவைங்க தெரியாத ஊர்ல விட்டா கூட நம்ம கேட்டு விசாச்சு வந்தர்லா கரெக்டா வீடு வந்தர்லா இப்ப வாயே பேசலின்னா நம்ம பேசுறதுக்கு கஸ்டப்பட்டுட்டு தெரியாத எடத்துல நின்னுக்கிட்டு நம்ம எப்டி திருப்பி வீட்டுக்கு வர்றது
ஆஹ் ஆஹ் டைம் முடிஞ்சாச்சு ஹலோ ஆஹ்ம் ஆஹ் வணக்கம்